கேக்குதா உம்
என்ன பண்ற
சும்மா தாண்டி
சும்மாதா இருக்கியா
ம் என்ன பெசியா என்ன சொன்னாலாமா
அன்னிக்கு நா சொன்னேன் நார்மலா இருந்தோம்ல அங்க
ஆ
அப்போ நா தா வந்து எதுக்கு வாய் பேசனா ஆமா வாய் பேசிட்டு அங்குட்டு ஆடுன அங்கு இருந்துன ஆமா
ஆஹ்
அப்டின்னு எனக்கு தெரிஞ்சு இது யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க போ சில டைம் சிதா சொல்லியிருக்கு
ஆமா
அவ வந்துும்மாட்ட எயன்ட்ட கேட்டா என்ன தஸிக்கு ஓவரு வாய் ஆ எங்க
தனுஷ் அண்ணா வந்தது
இல்ல போன்ல பேசினாங்க அவ அப்ப த தஸ்லி என்ன ஓவரா வாய் பேசிட்டு இருக்கு அன்னிக்கு அப்டிதா வாய் பேசுதுன்னு சொன்னப்போ எங்கம்மா சொல்லுச்சு அந்த பிள்ளையு தா வாய் பேசு ச்சு
ஆ
அதா மத்தவங்க கேட்டா அந்த பிள்ளயா கேட்காம இருக்குமா அப்டின்னு சொல்லுச்சு
ஓ
அப்போ அப்போ அந்த மக்கள்ாம் சேர்ந்துு சொல்ல வேண்டியதானமோ இப்ப எல்லாரும் தஸ்லியதான சொல்றாங்கன்னு அவ சொல்லுறா கூட அஃப்ரித் அம்மா எல்லா இருந்தாங்கள அப்ப அந்த மக்கள்ல்லா சொல்ல வேண்டியதான பொசி அக்கா தான சொல்லுச்சுன்னு இந்த இப்டி எல்லா சொன்னா எப்டி அவங்க நம்புவாங்க அப்டின்னு ம்
அது ஓடி வந்து கீழ வந்து சொல்லுச்சுன்னா என்ன சொல்ல முடியு
அ கீழ வந்து இல்லவே இல்லலன்றச்சு
அது ஒரு பித்தனா
பித்தன்னால்வில் பித்தனா அதில்சித்தன்னா பித்தனா கோலி
ஆஹ
ஓ பேணு என்ன இப்டி பேணு இழுக்குறா இவ ஆப்ரிதா நெனப்பு எங்க போயிடுச்சா
எய தலைலயா ஓ
ஆ பேணு எல்லா போயிடுச்சா
ஒரு பேணு இல் ஒரு பேணு கூட இல்ல
போய் பேசாத நேத்து காலைல இருந்து முந்தா நேத்து காலேஜல பாக்குற தலையல பேணு எல்லா குடு குடுக்கன்னும் ஓடுது
எங்கடி பேன் இருக்கு
நீ போய் பேசாத
நா டெய்லி பேன் சிப்பு போட்டு இழுக்குற சேரி நா ஒரு பேணு பாக்கவே இல்ல எய மண்டல பொடுகு தா இருக்கு
பொடுகு தா இருக்கா
பொடுகுதா நெறைய இருக்கு எனக்கு கோபமா வருது இந்த பொடுக பாத்தா
எலுமிச்சபழ இருக்குல
அது தேய்ச்சாலு போவ மாட்டிதுடி
ம் கரெக்டா அந்த இதுல வெச்சு நீ அதா நீ தேக்காத வேற யாராச்சு தேக்க சொல்லு
நா கரெக்ட்டா நேர் வாங்க எடுத்து சைடு சைடா பார்ட்டு பார்ட்டா பிரிச்சுதா நானே தே க்கிற
அது நீ நா சொல்லது உனக்கு புரியுதா நீ தேக்காத அந்த பிள்ளைய தேக்க சொல்லு அப்டின்னு சொல்ற
அந்த புள்ள தேச்சா இப்ப தேச்சு தந்துரு எனக்கு இப்போ சொன்னா
இப்ப நீ வந்து ஒரு நாள் ஆகு நம்ம தே போகாது இன்னொருத்தங்க தேச்சு குடுத்தாதா சரியாகு நம்ம தேக்கும்போது போன மாரி நமக்கு ஃபீல் ஆகு
நா ஜெரச்சாத்தக்கு தேச்சு குடுத்தே இப்ப ஆமா கிளீனா இருந்துச்சு
போ
ஆ எடைக்கெடைக்கு பேன்லா பாக்கும்போ பேச்சு அதென்ன எலுமிச்ச பழோ அப்டி தேச்சு குளிப்பே
ஆ
ஹெட் அண்ட் ஷேல்டர் இல்லான யூஸ் பண்ணு
நா வந்து கார்த்திகாவா ப்ளூ கலர் ஷேப்பு இருக்குமல்ல
ஆமா
அது
நீ அது யூஸ் பண்ணிப்பாரு
ஆ ஆ
என்ன
இருக்கா
ச எக்கச்சக்கமா இருக்கு அக்கௌண்ட்ஸ்ல்லா நெறைய இருக்கு கமர்ஷிய கமர்ஷியல்லா எவ்ளோ இருக்கு தெரிய இல்ல நோட்டு வாங்க நீ எழுதன்னு சனி ஞாயர் லீவ் விட்டுரு வாங்கல்ல அப்ப உக்காந்து எழுதிரலா
புரியல ஆசனி ஞாய இன்னிக்கி போய் நாளிக்கி லீவ் எடுத்துருக்கலா
ஏ போடி அப்ப நாளிக்கி மூண் நாள் லீவ் ஆயிருல
ம்
இல்லடி இன்னிக்கி போயிட்டு நாளிக்கி லீவ் எடுத்திருந்தா தொடர்ச்சியா நம்மளுக்கு லீவ் கெடச்சிரு
அதுதா சொல்றே அப்டி நம்ம லீவ் எடுத்தோம்னா மூண் நாள் இது மாரி ஆயிடுன்ன போகாத மாரி ஆயிடு போகாமையே இருந்த மாரி அப்டி ஒரு சீர் ஆகு
ஆ பர்சன்டேஜ் கம்மியாகு
ம் ஏ தம்மா ம்மா வாயம் மூடிட்டுரு
என்னாச்சு
இல்ல வாய் பேசிட்டு எங்க்கிட்ட வந்து என்ன அடிச்சிட்டு இருக்கா தா சொன்னே
ஓ உங்க அத்தை எதுவு பேசலையா
ம் ம் பேசலையாவா
அ
என்ன பேசச்சுது தெரியுமா
இ ஆ காலைலயா
தைக ஆள் இல்ல பெஸ்ட்
அது காலையில தா நா கேக்குறே
வாயையே இல்ல எங்கமாவே கத்தச்சாங்க எங்கமா கொடைைய எடுத்து வாயிலே அடி
ஐயயோ
வாயில வாயில இட்டுச்சு விட்டுவே என்ன பேச்சு நேத்தி நைட்டு என்ன பேச்சு சி என்ன ஆட்டோ அட்ன்ன என்ன அப்டி இப்டி எதோ போட்டு அடிக்குது எங்க அம்மா
ஆ
அப்ப எங்க அத்த அமைதியா படுத்திருச்சு இப்பதா என்சிட்டு சாப்ட்டுடு சாப்டுடு உட்காந்து அந்த கண்ணாடி ஜக்குள இருக்கிற பொருள் எல்லா கீழ போட்டு வண்டிச்சாவி அது செட் ஆகுமா இது செட் ஆகுமான்னு பாத்துட்டு இருக்கு ஆ வாயு பேசலணா
ஆ ஞாபகம் இருந்துதா உங்க அத்தைக்கு
போ எங்க அத்த இருங்காள வண்டி தெரில அதுனத அதனாலதா அப்டி இப்டின்னு இருந்துச்சு
வண்டிக்கு ஏதா ஆச்சா இல்ல இல்ல
கண்ணாடிய எல்லா உடைஞ்சிருச்சு
முன்னாடி இருக்கிற கண்ணாடியா இல்ல
முன்னாடி எங்கத்தா இங்க வந்துட்டு எத்தத்தமா வண்டி த தளி விட்டுச்சு தெரியுமா ஆ ஒரு அண்ணா ஆ அந்த சாய்னா கூட ஒரு பைய இருப்பால்ல கண்ணாடி போட்டு
அதா அந்த அபீ அபீஸ் த்தாவோட
ஆசீதாவோட ஃப்ரெண்டு ஆமா அந்த அக் அண்ணா வந்து வண்டி எடுத்து போச்சு நெறைய கச்சிக்காரங்களா உங்காந்து பேசி ட்டு இருந்தாங்க அப்றோ அவுங்க போனதுக்கு அப்புறோ எங்க அத்த மறுபுடியு வந்து வண்டிய ஒரு எட்டி ஓதச்சு மறுபடியு அந்த தோப்புடுற விட்டுச்சு
அய்யோ தோப்புக்குல தள்ளி உட்ருசா
தோப்புக்கு அந்த மண்ணொல்லா அப்டி மேலே சரிச்சிருக்காங்க அதல தள்ளி தள்ளி விட்டுட்டு அந்த அண்ணா எடுத்து வச்சு மறுபடிய போ தள்ளி விட்டுச்சு மறுபடியு எடுத்துச்சு
அய்யயோ
அதுக்கப்றோ எங்க அத்த அதுவே வண்டிச்சாவி வாங்கிட்டு வந்து அப்டியே ஒரு ரவுண்ட் அடி சிட்டு கொண்டு வந்து நிறுத்தி இதெல்லா போத்திட்டு இவ்ளவு குத்தி பத்திரம் வச்சிருச்சு ம் என்ன சல்மாக்கா தெரியுமா உனக்கு
அந்த டைலர் கட சல்லமாக்காவா ஆ
அக்கா நேத்தி சண்டை போட்டுருக்குமா அந்தக்கா ரோட்ல போயிட்டுருந்துச்சு
ஆ கே எங்க அத்தா சொல்லுச்சு
உங்க அத்தா பாத்தி சமா
ஏன்னா அந்தண்ண எதுக்கு இப்டி எல்லா பண்றீங்க போங்க அப்டி போ நீங்க யாரு என்னயு அவுங்க லிஸ்ட்டு
ஏ அப்பிடி எல்லா கேக்க கூடாது சொல்றத கேளு நீ யார்றா ஃபஸ்ட் டு நீ யாரு நீ எதுக்கு வந்து இதுல பேசிட்ருக்க நீ போம்மா ஃபஸ்ட்டு உன் வீட்டுக்கு போ அப்டி சொல்ச்சா இது என்ன இந்த புள்ள என்ன போட்டு இப்டி பழி எடுத்துட்ருக்குன்னு ஏன் புள்ளைங்க நா என்னமோ பண்ணுவ உங்களுக்கு என்னங்க நீங்க கெளம்புங்க எடத்த காலி பண்ணுங்கன்னு அதுக்கு என்னடா இப்டி பேசிட்ருக்கோ நீ எல்லா பாரு என்ன யாத்ரு நீ மூடிட் போடி அப்டி சொல்லி எங்க எங்க அக்கா அந்த திட்டி வுட்ருச்சா ஆ என்ன உன் ஏரியானா உனக்கு பெரிய இதா வந்து எங்கிட்ட வாய் பேசிட்ருக்கீங்க நீ யாரு இங்க உன்ன பாத்தது கூட இல்ல இந்த ஏரியால நீ வந்து எங்கிட்டல்லா பேச றியா சொல்லவு நானு தம்மாவு குடுகுடுனு ஓடிப் போயி வெளிய பாத்தோ வெளிய போய் பாத்துட்டு அக்கா நீங்க போங்க நீங்க எதுக்கு இதுல பேசிட்ருக்கீங்க நீங்க போங்கன்னு நானு சல்மாவு சொன்னோ எங்கமா போயிட்டு சல்மாக்கா வாங்க்கா அது அப்பிடிதா நீங்க வாங்கன்னு அக்கா இவ பாரு புருஷன திட்றா வாங்கக்கா வாங்கக்காங்கறாங்க இந்த பொம்பள யார்னே தெர்ல பேசறா அடுத்தது அந்த அக்கா இரு நா போயி ஆளுகளயெல்லா கூட்டிட்டு வந்து உன்ன அடிக்க வைக்கிறே அப்டி
ஹையயோ
அப்டி சொல்லிட்டு போய்ருச்சி செரி கெளம்பு அ ம் என்ன இன்னக்கி நைட்டுக்கு என்ன சமைக்க போறீங்க வீட்ல
தெரியலிடி முட்டச்சாறு இருக்கு எங்கம்மா தோச ஊத்துன்னு நெனைக்கிறே
ஓ பரவால்ல தோச எங்களுக்கு இன்னைக்கி நைட்டுக்கு சோறு ரசமுந்தா சோறு ரசோ பின்ன கைமாதா
ஆ
ம் தொண்டையெல்லா கட்டிருச்சி எனக்கு எப்டி தொண்ட கட்டுச்சின்னே தெர்லடி
இத காட்டவா வேண்டாமாடி இந்த நிசானாவோடத
ம் எதுக்கு காட்ற விடு அதுதா சொல்லிருச்சல்ல யேன் தங்கச்சிய நோண்டறதே உன் வேலையான்னு
பேசறது இல்ல இருபது டைமு கால் பண்ட்டே எடுக்கவே இல்ல
நா இன்னைக்கி அம்பத்து அறுபது டைம் கால் பண்ணே தெரியுமா உனக்கு சாதா சாத இரு சாதா கால்ல அறுவது டைமு வாட்ஸ்அப் கால்ல ஒரு நாப்பது டைமு இன்ஸ்டால ஒரு பத்து டைமு இப்ப நூறு டைம் அடிச்சிருப்பே தம்மாட்ட அ தம்மா ஃபோன்ல ஒரு டைம் ட்ரை